ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப் ப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கேங்க நீங்க என்ன வர்க் ஃப்ரம் ஹோமா இல்ல ரேகுலராப் போயிட்ருக்கீங்களா ஜாப்புக்கு
இல்லைங்க இப்போ வர்க் ஃப்ரம் ஹோம்ல தா இருக்கே ரெக்லரா போய்ட்ருந்தே அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்கு அப்புறம் போம் முடியில ட்ரவல் பண்ணி போம் முடியில அதுக்கப்புறோ கொழந்தையே பாத்துக்கணும் ரெண்டு பேரும் அப்புறம் ஒருத்தி ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்புறோ குட்டி பாப்பா வீட்ல வச்சுட்டு அதெல்லா ரொம்ப கஷ்டோ சரி எதுக்கு அப்படின்னு சொல்ட்டுதா அப்புறோ வர்க் ஃப்ரம் ஹோமே கம்ஃபர்டபுளா இருந்தது ஓகேன்னு சொல்ட்டு அதவே கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சட்டே
ம் சேரிங்க சரி சரி நாங்க கொஞ்சோ லாக்டவுன்க்கு அப்ற எங்ளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டாங்க அ கொஞ்ச நல்லாருக்குதா நெனச்சேங்க கொஞ்ச பெட்ரோல் செலவல்லா கம்மி ஆகு அ கொஞ்ச நேரத்துல எந்துரிக்க வேண்டா லேட்ட எந்துரிச்சா போதும்ல்லா நென்ச்சிருந்த பாத் அது பெரிய தலைவலியா மாறிறுச்சு பெட்ரோல் செலவு பண்ணி ஆபீஸ் கூட போனா கூட வேலையாகு போலருக்கு வீடல உக்காந்தா எனக்கு வேலையே ஆக மாட்டேங்குது அப்டி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு உங்ளுக்கு அந்த மாரி இல்லியா
இல்ல இல்ல இப்போ ஒர்க் ப்ரம் ஹோம் நம்மளோட கம்ர்டபி பண்றதுதானே இப்ப ஒரு ஆபீஸ் மாதுரினா நீங்க சொல்ற மாரி யோசிக்கலா எனக்குமே லாக்டவுன் டைம் ஆபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்தாங்க அது ஒரு ஒன்றர வர்ஷ அப்படியே போச்சு ரெண்டு வருஷமே போச்சுன் சொல்லா அந்த மாரி அப்புடியே ஒர்க்ம் ஃ ப்ரம் போச் எப்பயு போலதா காலையில நைன் தேர்ட்டிக்கு பண்ணம்னா ஷார்ப்பா சிக்ஸ் தேர்டிக்கு லாக் அவுட் பண்ணிருவ அதுக்கு மேல ஒரு நிம்ஷங்கூட அந்த இவுரு கவுண்டமணி சொல்வாரே கோடி ரூபா லட்ச ரூபா குடுத்தாலு ஆறு மணிக்கு மேல வேல பாக்க மாட்ட அந்த மாரி கேஸ் ஆயிட்டோ அந்த மாஸ் பீஸ்லி அப்படி தா சிக்ஸ் தேட்டினா கிளம்பிருவோ அ என்னைக்காவது ஒரு நாள் ரேரா இருக்கற மாதுரி இருக்கு ஒர்க்கு அது ஸ்டாரிங்ல நல்லாருக்குற மாரி இருந்துச்சு அதுக்கப்றமா கொஞ்ச கொஞ்சமா போக போக இவங்க ஆஃபிஸே வர்னு அப்படிங்கிற மாரி டார்ச்சர் பண்ண ஆராமிச்ட்டாங்க அதாது மீட்டிங்ன்ற பேர் ல மீட்டிங் லிங்க்கு ஷேர் பண்ண சொல்லுவாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்ருப்போ எம்டி வந்து ஜாயினே பண்ண மாட்டரு வர்றமா வர்றமா வர்றமா வர்ரனு சொல்லிட்டு சாலிடா ஒம்பது மணி வரைக்கு ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கு மீட்டிங்லல வெயிட் பண்ண வெப்பாரு வரவே மாட்டாரு எல்லாருமே து வெர்த்து ஓகே ஆபிஸ் எப்படா வர சொல்லுவாங்கங்ற மைண் செட்டுக்கே வந்துட்டோ நாங்க
ஓ சேர் செரி உங்குளுக்கு அந்த மாதுரி ஒரு சுச்சுவேஷன் எங்களக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது வந்துட்டு சம்ப்ளோ கம்மி பண்ணுவாங்களோ அப்டின் நென்ச்சா இல்ல அதிக பண்ணிட்டாங்க சாரி கம்மி பண்ண மாட்டாங்க எங்யு அத பண்ணிட்டாங்க டக்குன்னு என்னடா இந்த மாரி கோவிட் டைம்ல பண்ண வச்சிட்டாங்களே இப்புடி அமௌண்ட் எல்லா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்களேன்னு யோசிச்சோ அப்ற பாத்தா எங்ளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ரெகுலரா ஓட்டி மாதுரி ஆகி போச்சுங்க நைட்டு பன்னண்டு மணி வரைக்கு உக்காந்து ஒர்க் பண்ண சொல் சொல்றாங்க டார்கெட் ஒன்னு முடிச்சு கொடுத்தோம்னா அடுத்த டார்கெட் போட்றாங்க ஒர் நாளக் இவ்ளோதா டார்கெட் ஓகே டார்கெட் ரீச் பண்ணிட்டாங்ளா அடுத்த நாள் இந்த டார்கெட் குடுங்க அப்டின்னு டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க நமக்கு ரெஸ்ட் இல்லாத ஆயிப்போச்சு கருமோ என்னத்துக்குடா இந்த வேலைங்கிற மாதுரி எனக்கு ஆயிடுச்சு எனக்கு எப்படா ரெகுலர் போவோ அப்படிங்கற மாதுரி எனக்கு ஃபீல் வந்துடுச்சு ஏன்னா என்னனாலு நைன் ஓ க்ளாக் ஆஃபீஸ்ல இருக்லா அப்புறோ ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் வெளிய வந்துரலா மிஞ்சி மிஞ்சி போனா ஓட்டி வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரந்தா வெப்பாங்க இது வீட்டுல தானமா இருக்கீங்க அப்புடின் சொல்லி போட்டு நம்மள கிச்சன்ல எந்துரிச்சு சமைக்க கூட விட மாட்டேங்கிறாங்கங்கன்னா ஐயோ அது இந்த டீம் லீடர் இருக்குறாருே அது அதுக்கு மேல இப்ப கொழந்தைகள பாாத்தக்கணு ஹோம் ஒர்க் சொல்லிக் குடுக்கணு இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கு அதல்லா எதுவ்மே அவ்ரு கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாரு மா இதல்லா எனக்கு தேவ இல்லாதது எனக்கு தேவ வந்துட்டு அவுட்புட் அத குடுங்க நா ஆஃபீஸ்ல பேச முடியாது அப்டிங்குறாரு ஐயயோ எதுக்கு இந்த வேலய நம்ம வாங்குனோங்குற அளவுக்கு எனக்கு அவ்ளோ டார்ச்சர் ஆயி போச்சு எங்க அம்மாவா அதுக் க்கு மேல நா எங்க மாமியார் வீட்ல இருந்துன்னு வச்சுக்கேங்கள எங்க மாமியார் அவ்ளோதா எங்க வீட்டுக்காரரு டைவர்ஸ் குடுக்குறாரோ இல்லி எங்க மாமியார் குடுத்துரும் நா போய் எங்க அம்மா வீட்ல உக்காந்துட்ட நானு அ ஒரு ஒரு மாச அங்க இருக்கங்க பசங்ளுக்கு லீவ் தான அப்டின்ட்டு நா அங்க போய் உக்காந்துட்ட நானு எங்க அம்மாவா என்ன இவ புள்ளைங்ளே பாத்துக்க மாட்டேங்கிறா ஏது நேர பாத்தாலும் செல்லுலயே அ சி லேப் முன்னாடியே உக்காந்துக்குறா அப்புடிங்கிற மாத்ரி எங்க அம்மா ஒரு பக்கோ மூஞ்சி காட்ட ஆரமிச்சுட்டாங்க நைட்டு கிட்டத்தட்ட தூங்கும் போது ஒரு மணி ஆயிடுங்க சம்டைம்ஸ் மீட் டிங்னு நீங்க சொல்ற மாரி தா ஒரு ஏழுமணிக்கெல்லா எங்ளுக்கு மீட்டிங் போட்டு விட்டுருவாங்க எங்க இவ்ளோ டார்கெட் முடிக்கலங்க அடுத்த நாள் ஆச்சு அது இதுன் சொல்லி நூறு கேள்வி எங்ளுக்கு ரெண்டாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல என்னன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஃப்ரீ மைண்டே இருக் காதுங்க கொழந்தைங்க வீட்ல சவுண்டு பெரியவங்க வீட்ல சவுண்டு இவனே எந்திரிக்கவே மாட்டாளாங்குற மாதுரி இருக்கு அ ஒரு மாதுரி பக்கத்துல யாராவ்து உக்காந்துருப்பாங்க அவ்ங்க கூட நம்ம பேசிக்கிட்டே வேல செய்யலா ஆஃபீஸா இருந்தா வீடுங்கும்போது நம்ம சாத்திட்டு ஒரு ரூம்க்குள்ள உக்காந்துருவோ கொஞ்ச நேர ஆனா ஒரு மாரி தூக்கவருது ரொம்ப நேரத்துக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேல நம்மனால பாட்டு கேக்க முடியற்துல்ல ஒ ரொம்ப ஒரு மாதுரி டயடே ஆயி போச்சுங்க எனக்கு
கண்டிப்பா ஏன்னா இப்போ ஆஃபீஸ்னா நம்ம வீட்டல எல்லா வேலையு முடிச்ட்டு அவசரவசமா ஆஃபீஸ் கிளம்பி ஒரு ட்ரேவல் பண்ணி போவோ போயிட்டு அங்க உக்காருவோ கொஞ்ச நேர ஒர்க் பண்ணுவோ அதுக் அப்றமா ஒரு பிரேக் கடைக்கு டீ பிரேக் அந்த மாரி இருக்கு டீ குடிக்கிறவ்ங்க குடிப்பாங்க எல்லா ஸ்நேக் சா அந்த மாரி அதுலயே ஒரு நேர போயிரு அதுக்கப்பறோ உக்காருவோ கொஞ்ச நேர ஒர்க் பண்ணுவோ முடியலையா பக்கத்து கேபின்ல போய் கொஞ்ச நேரம் நிப்போ நம்ம கேபின் க்கு யராது வந்து நிப்பாங்க அதுல பேசுவோ பண்ணுவோ அப்பறமா லன்ச் வந்துரு லன்ச்க்கு போனா அது ஒரு மண்நேரோ அங்கயு இங்கயு நிப்போ பண்ணுவோ அப்பறோ வந்து உக்காந்த ம மறுபடியு ஒரு டீ பிரேக் அதுக்கப்பறமா அங்கயு இங்கயு நிப்போ எப்படி பொழுது போதுனே தெரியாது பொழுத கழிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவோ ஆனா வீட்ல வேல மட்டுமேதா செஞ்சிட்டு இருப்போ அதும் ஆபீஸ் வேலை மட் டுமேதா உக்காந்த எடத்த விட்டு நகரவே மாட் ம், வெயிட் போட்டது வேணா அ சொல்லா ஃப்ரம் ஹோம் குடுத்ததுனால வெயிட் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லலா நகராம ஒரே எடத்துலயே உக்காந்துட்டு இருந்தா ஆஃபிஸ்னா கூட நல்ல மூமெண்ட்ஸ் இருக் க்கு நம்மளுக்கு ஆஃபீஸ் போறது ஒரு பக்கோ அங்க போய் அங்கயு இங்கயு ஏதாவது பண்ணுவோ வீட்ல இருக்கறதுனால எந்த ஒரு இதுவுமே இருக்காது லேப் டாப்பும் கையுமாவேதா உக்காந்துட்டுருபோன்னு சொல்லலா
ஆமாங்க கரெக்ட்டு ச் ஆஹ் ஒரு நா ஆபீஸ்க்கு போறோ அப்டினா நம்ம என்ன பண்ணுவோனா ச் கொஞ்சோ காலேல எந்துருச்சு வேலைகல்லாம் கொஞ்சோ குய்க்கா முடிக்க பாப்போம் நாம எத்தன மணிக் எந்திரிக்கணும் அப்டினா நம்ம அந்த டைமிங்க்கு எந்திரிக்கிற அந்த ரொட் டின் பழக்கம்ங்குறது நமக் கிட்ட இருந்துகிட்டே இருக்கு நேரத்துல ஒரு நாள் மணிக்கெல்ல எந்துருச்சுருவோம் முன்னத்த நாளே வந்து காய்கறியெல்லாம் அருஞ்சு வச்சுருப்போம் என் வேல லாம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்டிகுள்ள நா முடிச்சுருவேங்க சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள முடிச்சதுக்கு அப்பறம் பசங்கள புறப்பட வக்கிறது அவுங்களுக் கு ஆஹ் டிஃபன் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கட்டுறது எனக்கு எங்க வீட்டுக்காருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு கிட்டத்தட்ட நான் வீட்ல இருந்து ஒரு எயிட் பிப்டினுங்கும் போது இறங்கிடுவேன் கரெக்டா டிராவல் பந்துட்டு எங்களுக்கு முக்கா மண் நேரோ ஒரு இருபது நிமிஷத் துல என் பய்யன கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அங்க இருந்து அழுத்தி பிடிச்சன்னா நேரா ஆபீஸ் வந்து எறங்கிடுவேன் கரெட்டா ஒன்போது மணிக்கு உள்ள லாகின் பண்ணிட்டு போய் உள்ள உக்காந்தோம்னா கரெக்டா இருக்குங்க நமக்கு டைம் போறதுமே தெரியாது ரெண்டாவது என்னன்னா வீட்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்கிறது து நமக்கு மைண்ட்ல பெருசா தோணாது ச் ஏனா வெளிய ஆபீஸ்க்குன்னு வந்துட்டோம்னா ஆபிஸ் வேல மட்டுதான் இருக்கும் வீட்ல இருக்குற அந்த குடும்ப சண்ட கொழந்தகளோட சவுண்டு இங்க அக்கம் பக்கத்து இருக்கிறவங்க வந்துட்டு அப்பதான் என்ன சொல்வாங்கனு பாத்தீங்கன்னா அதா உங்க பொண்ணு வீட்லதான இரு குது வண்டி வச்சுருக்கால்ல ஒரே ரெட்டு என்ன கொண்டு போய் அப்டியே அந்த ரேஷன் கட வரைக்கும் மட்டு இறக்கி விட்டுருங்களே அப்டின்ல்லாம் வேற கூப்புடுவாங்க அவுங்களுக்கு தெரியாது நம்ம வீட்ல சும்மாவா உக்காந்துட்டுருக்கோம் வேல செஞ்சுட்டு இருக்கோம் அப்டின்னு எனக்கு இந்த மாரிலாம் நெறய அனுபவங்கள் இருக்குங்க அதாவது நம்ம ஆபிஸ் போயிட்டா கூட நம்மளோட பிரச்சனைகள மறந்து அந்த ஒர்க்ல வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்லா ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோமாவே இருந்துட்டோம் அப்டினா கண்டிப்பா வந்துட்டு அது ஒரு என்ன சொல்றது ஒர்க்கு தனியா இருக்கணும் நம்மளோட வீட்டு வேலைகங்கறது நம்ம வீட்ல தனியா இருக்கணும் ரெண்டையும் சேத்து சேத்து பண்ணுவோம் இங்க வேலேல வந்துட்டு இங்க முன்னாடி உக்காந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணி டைட் பண்ணிட்டே இருப்போம் டக்குன்னு அங்க போய் சோறு கொதிக்கும் உப்பு போட்டோமா இல்லையான்னு ஞாபகமே இருக்காது டக்குன்னு போய் வடிச்சு வுட்டு வந்துருவோம் தாளிச்சு வுடுவோம் தக்காளி வெந்துட்டு இருக்கு அப்பறோ வந்து இங்க உக்காந்து எதாவது டைப் அடுச்சுட்டு போவோம் இந்த மாதிரி என்ன சொல்றது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி மிங்கிள் பண்ணி செய்யறதுக்குள்ள எனக்கு உண்மைலுமே டிப்ரெஷன்ங்கிறதே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க அதிக டிப்ரெஷனே வர ஆரம்பிச் சது
கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏனா இப்போ நைன் டு சிக்ஸ் ஒரு ஆபீஸ்ல ஒரு ஒர்க்க பாக்ரோனா அது அந்த அட்மோஸ்பியரே வேறயா இருக்கு ஆட்கள் பாக்ககூடிய முகங்கள் வேறயா இருக்கு நம்மளோட என்ன சொல்றது வீட்ல எப்டி இருப்போ அது அப்டியே ஆப்போசிட்டா இருப்போ வீட்லேனா நம்ம என்ன பண்ணுவோ குளிப்போம் காலேல எந்துருச்சு வேலையல்லாம் முடிச்சுட்டு குளிப்போம் ஒரு பழைய நைட்டி தூக்கி போட்டு அப்டியே உட்காந்துருவோ ஆனா ஆஃபீஸ்னா அப்டி இல்ல நம்மள அப்பியரன்ஸே வே டோட்டலா வேற மாரி இருக்கும் ஆளே மாறிர்ப்போ பேசுற டோனே வேறய இருக்கு அது நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மண்ட் மாரி இருக்கு ஆனா வீட்ல அப்டி சுத்தமா இருக்கவே இருக்குதுனே சொ சொல்லாம் அது ஒரு மாரி நல்லாதாருக்கும் ஆனா இப்ப கொழந்தைகலல்லாம் பாத்துக்குறோ அப்டினா இப்ப ப்ரீலான்சிங் எல்லாம் பாத்தீங்கனா நம்மள வந்து இவ்ளோ டைம்குள்ள முடிக்குனு இவ்வளவு டார்கெட் அந்த மாரி பெரிய பிரஷர் எல்லாம் இல்லாத மாரியான ஒர்க்ல்லாம் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபிளாவே இருக்குன்னு சொல்லாம் ஓகே நம்ம கிட்ஸ்சையும் பாத்துக்கலாம் வீட்டு வேலயும் பாத்துக்கலாம் ஆ நம்ம ஒரு இயர்னிங்ஸ் நம்மளுக்குனு ஒரு இயர்னிங்ஸ் வருது அந்த மாரி எடுத்துக்கலானே சொல்லாம் ப்ரெஷரான ஒரு ஒர்க்க இப்ப ரெகுலரா ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கறவுங்க வீட்ல் வேல குடுத்தாங்கனா அவுங்களுக்கு நம்ம இவ்ளோ சம்பளம் தர இவுங்க ஜாலியா வீட்ல உக்காந்துட்டு இருக்கறதா போடு பிரஷர ஏனா அவுங்களுக்கு அங்க டென்ஷனா இருக்கு வீட்ல இந்த எம்ப்ளாயி வேல பாக்றாங்களா இல்லயா வேலதான் பாக்குறாங்களா இல்ல அவுங்க வீட்லயே சும்மாவாது உக்காந்து தூங்கிட் இருக்காங்களா அந்த மாரி அவுங்களுக்கு ஏனா காசு தராங்க இல்லயா ஆயிரத்தெட்டு யோசனைகள் இருக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள கொண்டுவந்து நம்ம மேல திணிப்பாங்க நம்ம ஓகே நம்ம ஃபஸ்டு ஸ்டார்ட்டிங்ல ஜாலியா தான் இருக்கும் ஐ டிராவல் பண்ண வேண்டாம் வீட்ல கொழந்தைகளோட இருக்கலாம் வீட்ல பேரண்ட்ஸோட இருக்கலாம் அப்டி இப்டி என்னென்னமோலா இருக்கு ஆனா இதுதான் அவளுக்கு பெரிய ஆப்புங்கறது நம்மளுக்கே தெரியல
ஆமா கரெக்ட்டு நீங்க சொன்ன மாரி ஆபிஸ் போறதே வந்துட் டு நமக்கு ஒரு பெஸ்டா தாங்க இருக்கும் நம்ம அந்த அலச்சல் அது இதல்லாம் பாக்காம நம்ம ஆபீஸ் போயிட்டோம்னாதா அந்த வேலயுமே வந்துட்டு எந்த ஒரு எரரும் இல்லாம அக்யூரட்டா நம்மளால குடுக் கவு முடியும் இது ஒர்க் ப்ரம் ஹோம் எடுத்துட்டோம்னா ஏகப்பட்ட டார்ச்சல்ஸ் எல்லாமே இருக்கு முக்கியமா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ரேஷன் கடேல விடு கொண்டு போய் கல்யாண மண்டபத்துல விடு நம்மள கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அங்க பெரிய டார்ச்சரு செரிங்க உங்களுக் நா திரும்ப இன்னொரு நாள் நா கால் பண்ணி பேசுறே வக்
ஆஹ் ஓகேங்க பாய்